லோ ஆ ஆ சொல்லுங்க சகோ
கேக்குதா
ஆ கேக்குது அப்றோ ஃபேமிலியா எங்கெல்லா போன் ஆச தானா எங்க போனுன் நென்ச்சி போவ முடியில
எங்க போனுமா ம் நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுன் ஆச அதா சொல்ற நெறய அட்வென்ட்டு அட் ச அட்வெஞ்சர் ஹில் ஸ்டேஷன் நா அது மாரிலா போனுன் ஆச அந்த பேரா க்ளைடிங் பண்றாங்கல்ல அதெல்லா பண்ணணுன் ரொம்ப ஆச
அதா ஆஃப்டர் மேரேஜ் தா அதெல்லா நடக்கு
அதுவு கரெக்ட்டு தா
கரெக்ட்டு தா
ம் ம் உங்களுக்கு எங்க போனுன் ஆச
அவ்ளோதா அதே மாரிதா கேரளா சைடு கேரளாக்கு தா ரொம்ப போனு ரொம் ரொம்ப ஆச
எனக்கு அந்த மூணாறு வாகமான்லா போணுன் ரொம்ப ஆச
கேரளா சைடா டி எங்க அந்த சூப்ரா இருக்கு அந்த அப்டியே அந்த க்ரீனிஷா இருக்குமா நல்லா இருக்கு
பேசாம ஃபேம்லியா கெளம்பி போய்லாமா
எப்ப எப்ப நடக்கறது இதெல்லா ஈஸியா சொல்றோ அதெல்லா டைம் டைம் எடுக்கு அங்க எது காலேஜ் படிக்கு போதே கொடைக்கானல் டூர் இட்னு போனாங்க அதனால அங்க போயிட்ட ஊட்டி பக்கத்துல தான அதனால ஊட்டி
ஆமா ம்
அப்பறோ வேறனா சொ நம்ம நறைய ப்ளேஸ் இருக்கு நறையா இந்த இதெல்லா இருக்குல்ல அது பேர் என்னது ம் அச்சோ ஐயோ அது பேர் வரலையே குயின்ஸ்லாண்டுலா இருக் க்குல்ல சென்னையில அந்த மாரி விளாட்ற ஆ வண்டர்லா அந்த மாரி பிளேஸ்லாம் போனு அப்டி விளாட்னு ஆ ஆஹ அந்த மாரிதான் போனா ஜாலியா இருக்கூ எல்லாங் கேட்ட ஒன்னு அதும் வாய்ப்பில்ல ஃப்ரெண்ட்ஸ்லா கெஸ் சேந்து குயின்ஸ்லாண்ட் போ போயிட்டே வந்தாங்க
ம் ஏன் ப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து பாண்டிக்குல்லாம் போயிட்டு வந்தாங்க கூப்ட்டாங்க என்னயு
அதுக்குதா நான் காலேஜ் ப நிம்மதியா போயிட்டா அதெல்லா அப்றோ ஸ்கூலு காலேஜ் டூர் லாம் போயிடுவோ நாங்க சின்ன வயசுலருந்தே அடம்புடி தி எப்புன்னா ஸ்கூல் டூரு தஞ்சாவூரு என்னன்னமோ ஊர்லா இட்டுன் போய்ருக்காங்க திருச்சி உச்சி புள்ளையார் கோயில் நறைய கோயில் எல்லா டூர்லயுமே கோயிலு கம்பல் சரியா இருக்கூ ஒரு பிளேஸு
என்னா ஸ்கூல் படிச்சீங்க
இங்க எங் ஊர்லயே ஓம்சக்தி ஸ்கூல்
கவுர்மெண்ட்டா
ஆஹா பிரைவேட் ஸ்கூல் தா
யொவ்
அங்கதா இட்டுன் போவாங்க அஞ்சு வருஷோ அஞ்சாவ்து படிக்கிற வரைக்குமே இல்ல எதோ ஒரு வர்ஷம் போல மீதி வர்ஷனா எப்ன்னா அடம் பிடிச்சா நானு தம்பியு எப்பின்னா போய்டுவோ அவரு எதுவு வாங்க மாட்டாரு நான் தான் வாங்கி வாங்கி எல்லாத்துயுமே வாங் காசு குடுக்குற காசு ஃபுல்லா எதனா காஸ்மெட்டிக்ஸ் வேற ஒண்ணு வாங்கின் வந்துருவ அவரு ஏமாளி ம் எதனா பொம்மக்காரு எதுனா வாங்கிக்கோன் சொன்னா வாங்க மாட்டாரு ஆனா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா கம்முன்னு வாங்கி சாப்ட்டுனு வருவாரு எது வாங்க மாட்டா கொடுக்குற குடுக்குற குடுக்குற குடுக்குற காசு ஃபுல்லா எனக்கு தா அவன் எப்பனா ஏதனா அந் தா இ ஒரு தடவ மகாபலிபுரம் இட்டுன் போனாங்க அங்க அ ந என்னெனமோ வித்துச்சி இவன் வேண்மான்னு கேட்டா எதுமே வேணான்ட்டான் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டு வாய்ங் குடுத்துட்டு நம்ம வளையலு கம்மல் அது இதுன்னு வாங்கி ரொப்பின் வந்ட்ட நானு
ஏன் உங்க தம்பிய ஏமாத்துனீங்க
நா வாங்கிக்கி சொல்வ வேணா வேணான் சொல்லம் போது திரும்ப நம்ம என்னா பண்ண முட்ற செரி உட்டுட்டு நமக்கு வாங்குவோ சாப்பட்ர ஐட்டம் மட்டு தான் சாப்பு சாப்பட்ற ஐட்டம் மட்டுந்தா எப்பனா எதுனா வண்டி ஜே சி பி அது மார்லாருந்தா வாங்குவா வாய்னு வந்து வீட்ல பேட்ரிய கேட்டுருவா வ வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வா அடி அப்டியே திருவிழாக்லா எங்க பக்கத்துல எங்க ஊர் பக் பக்கத்துல அனுமந்த் திருநா வெப்பாங்க அனுமந்து அவ அப்பறமே தெரியு ஒனக்கு சொன்னா
தெரியு தெரியு சொல்லுங்க
ஆ அங்க ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவோ வருஷத்துக்கு ஒரு தடவ போயிடுவோ ஃபேமிலியா அப்பல்லா ரொம்ப சின்ன வயசுல அங்கெல்லா விக்குல கட தெருவுல ஜே சி பி ல்லா ஆ அந்த ஜே சி பிய வாங்கி குடுத்தாதா வீட்டுக்கு வரணுவா அடம் புடிப்பா மொ உடவே மாட்டா அங்க காஸ்ட்லியா சொல்வாங்க வேணாண்டா வேணாண்டா சொல்லி சமாளிக்க பாப்பாங்க ஆனா ஒத்துக்கவே மாட்டா அத வாங்க் குடுத்தவுன்னே மூஞ்சு அப்டியே பிரகாசமா பல்பு எரியு
ம் ம்
ந்து அடி பத்து சா பத்து நிமிஷவாது பாட் பாட்டா தனி தனியா கெழ்ட்டி பேட்ரி எட்த்து லைட் செட் பட்னிக்னிருப்பா அந்த இத கெழ்ட்டி பே ட்ரி வேற லைட் போட்டு எதோ லைட் செட்டிங் பண்வாங்கலாமே அதுமார்லா எதோ பண்ணுவா லூஸு மாதிரி அவ்ளோ காசு கு த்து வாகினு வந்துன் திட்டு திட்டுனு திட்டுவாங்க அதுலந்து அவுரு எதுனா கேட்டா வாங்கியே தர மாட்டாங்க செர் சா அ அவ ஒண்ணு வாய்ங்க்க மாட்டா எதுவு அ அவ்ளதா ஸ்நாக்ஸ் து அவ்ளதா அப்ப ஏ ஹு பெருசா அவ்ளோல்லா எது கேக்க மாட்டா பெர்ஸ் பெர்சானா ரொம்ப பெருசுதா கேப்பாரு பைக்கு போனு காரு அப்ருதா அதல்லாந்தா புடிக்கு
ம் ம்
பைக்னா ஒரு மூன் லச்சோ கார்னா ஒரு பத்து லச்சோ போன்னா ஒரு ஒரு லச்சோ பெரிய காஸ்ட்லி ஐட்டமாதா ரொம்ப சீப்பான‌‌ ஐட்லா கேக் மாட்டாரு பிடிக்காது
ஹை கிளாஸ் சார் ஆச்சே ம் ம்
வயது ஹே சி இந்த நீ எதுன்னு போயிடு என் பாட்டு குடு ம் ம்
சோ கரண்ட் இல்ல சும்மாதா உக்கனுட்ருக்கே துணி தெச்சிட்ருந்தே பாத்துட்ருந்தே
பாப்பியா தப்பியா
ம் ஊக் எம்மிங் பண்ணுவே அவ்ளோதா அம்மா தெப்பாங்க பிளவுஸ்ல குக்கி கட்டுவே எம்மிங் பண்ணுவே ஐ வெப்பே
னு அதெல்லா எனுக்கு என்னானு கூட தெர்ல
கரெக்டு தா அதே எங்யு அனுப் மாட்டங்கள்ல அவுங்க கூட‌ அப்டே சும்மா ஜாலியா பேசிட்டு அப்டியே அவுங்க கூடயேருப்பே
எங்கம்மாவு தெப்பாங்கள்ல சோம் வந்ட்டு கூடந்து பண்ணுவா
சோமு பண்ணுவானா
அவ டெஸ்லா அவனே ஒரடிப்பா புடிப்பா கிழ்ஞ்சுதுனா தெச்சுப்பா எனக்கே மிஷின்ல ஒக்காந்து தெக்க தெரியாது
எனகு மிஷின்ல உக்காந் தெக்கலாந் தெரியாது
ம் ஓனுகொன்னு என ம் ம் ம் ம் தோ இங்க நொங்கு நொங்கு நுங்கு சீ நொங்கு சொல்றே வழ்க்க எள்னி வழ் ம் ம் ம் அதா நேத்து நா சாப்பல்ல அதுனல வெட்டி குத்தாங்க நே த்தா ம் நேத்தொரு சின்ன கோவோ டென்ஷன் பண்ணி உட்டாங்க
இ சோமுதான
அ
சோமுதான
இல்லல்ல வீட்ல
அ
அ ம் அ னால கடுப்புல வேணா வேணா வேணா சொல்ட்டே யெல்லாத்தையு அவங்களே அமிக்கிட பாத்தாங்க ஒரு ரெண்டு எங்க வூட்டு குண்டு சோம எத்து வச்சா
ஆ ஆ
எத்துட்னு வந்து குத்தா அவந்தா
ம் ம்
விட்டுங்க போட்டிட்டு
காட்டாது
அது அந்த டைமுக்கு அத அடக்க முடியாதுல்ல அதனால அந்த கோவ அந்த டைம்ல எனா சாப்ட பொருள்யெதுன்னா குடுத்தாதா வேணா அப்டி சொல்வே அப்புற பே காலியாடுப்போனு பீல் பண்ணினுந்தா ஒக்காந்துனுப்பேன் சா அ சாப்ட்ருவாங்களோந்தா நெனைச்சுனு உக்காந்தினுப்பே அதயு பாத்துன்னு உள்ளுக்குள்ளயே சும இதுல ஓடும் அப்றம் இவங்கல்லா வெளில போயிட் பாப்பே இருக்குதா இல்லையான்னு பாத்தா அப்றமே எட்த்து சாப்ட்ருவே உங்களுக்கு தெரியாம எப்பயாது வந்து அப்டிய எட்னுத்தந்து குடுப்பா கடவ்ளே கடவ்ளே
அப்ப வாகமன் போவ்ம
வாகமானா ம் இதோ இப்பவே போயி வீட்ல சொல்றே
ம்
பெரிய காரா புக் பண்ணுவாங்க பேயிட்டு வரலா
கண்டிப்பா போலா நா சொன்னேன்னு சொல்லுங்க சீக்கிரமும் போய்ட்லா
ரொம்ப சீக்ரமா போய்ட்லா அப்டில்லா
ம்
போலா போலா அதெல்லா லாங் கேப் லாங் டைமுருக்கு எல்லா வாய்ப்பு இல்ல எப்டியோ நாங்களே இங்கேயே கட வச்ச ருந்தாலே எங்கயுமே யிட்டு போக மாட்டாங்க கேட்டு கேட்டு சண்ட போட்டு வெறுத்து விட்டுட்டெ கேக்கறதேயில்ல எப்பப்பாத்தாலு கேட்னேருப்பே எங்க யிட்டு போங்க அங்க யிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விடுங்க அது யுதுன்னு கேட்டு விட்டாச்சு
கண்ணாடி பாக்கிற மாரியேயிருக்கு ஜீவிதா
முறி யிருக்கா நீ அப்டி தானா
சேம் ப்ராசஸ்
ம் ம் ம்
ஆனா நா கேக்கலா மாட்டே
கேட்டுக்குன்னே இருப்பே எப்ப பாத்தாலு யிங்க யிட்டுட்டு போங்க எங்கீட்டுனே போக மாட் ங்க வீட்டுள்ளயே வச்சிருக்கீங்க கூண்டு ஜெயில் மாரியேருக்கு அப்டிப்பிடின்னு கத்தினு கெடப்பே
நான் கேப்பேன் ஒரே ஒரு டைம் கேப்பென் ரெண்டு டைம் கேக்குவெ அனுப்பலயா அவ்ளத விடு உட்றுவ அத பத்தி பீல் பண்ண மாட்டே கேக்கவும் மாட்டே
எனக்கு அப்டியே மன வொளச்சிக்கு ஆளாகி அப்டியே ஒரு மாரி ஆயிடுவே நானு
ஒரு டைம் ரெண்டு டைம் போனதுக்கப்ற அது அதே பதில்தாவரு நமக்கு தெரியு அத நெனச்சிதிரும்ப பீல் பண்னி நம்ம டைம் தான் வேஸ்ட் செட் ஆகு அது ஜாலிய வீட்ல உக்காந்து படுத்துனுகெடக்கவேண்டிதா
ம் ம் ம் என்னா சாப்பாடு செஞ்சீங்க
கில்லி போட்ட சாம்பார்
ம் ம் ம்
கிள்ளி போட்ட சாம்பார் உருளக்கெழங்கு பொரியல்
அதுதா நாளைக்கிங்க செய்வாங்கன் நெனைக்கிறே
பரவால்லியே
காய்கறிமே இல்லையா சொல்னுருந்தாங்க எந்த காய்கறிமே இல்ல அன்னைக்கு கிள்ளி போட்ட சாம்பார்தா செய்யணு நாளைக்கு கிள்ளி போட்ட சாம்பாரு தொட்டுக்கதா என்னா செய்றதுன் தெர்ல சொல்ட்ருந்தாங்க நா கீர செய் கீர செய்யுன்ற கீர செஞ்சா எங்க வீட் ல ஒரு குண்டு சாப்படாது எறங்காது
உ வை குறுக்குல அடச்சுக்கு
ஆ குறுக்குல அடைச்சிக்குந்தா போலக்குது ஆமா ஆமா எந்த கீர வகையு புடிக்காது நா கீர கீர இங்கடக்குற எங்க வீட்ல எல்லாமே ஆப்போசிட் இப்ப சத்தான பொருள்லா பேரண்ட்ஸ்தா சாப்ட சொல்வாங்க ஆனா நா எங்க வீட்ல கீர செய்ங்க கீர செய்ங்கன்வே அவுங்ளுக்கே பிடிக்க மாட்டிது போல கீர இப்பப்போ இப்ப கூட போய் சொல்ற கீரலாம் பிடிக்காதுன்றாங் கீரலா யாருக்கு எறங்காது சாப்ட மாரி இருக்காது வேணான்றாங்க யாருனா உப்மா இந்த காலத்துல உப்மா சாப்ட மாட்டேதுங்க பசங்க சேமியா உப்மாலா நா ஆச சேமியா உப்மாலா செய்ங்க செய்ங்க சொல்வ இவுங்ளுக்லா எறங்க மாட்டேங்து
நீங்க வித்யாசமா இருக்கிங்கப்பா
நா உப்மாலா செய்தா சொல்லிங்கடப்பே
ம் ம்
அ ஆ
ஒண்ணு சொல்லுவ ஒன் ஒங்கள எங்க வீட்டுக்கு என்ன வந்து உங்க வீட்டுக்கு அனுப்ப சொல்றாங்க எங்க அம்மா எங்க வீட்ல எப்பய்மே கீர சேமியா உப்மா எல்லாமே செய்வாங்க
சேமியா உப்மா எல்லாமே உங்ளுக்கெல்லா சாப்டுவிங்க எல்லாருக்கு புடிக்கு
ஆ சேமியா உப்மா மட்டுந்தா சாப்டுவ ரவா உப்மா நாங்க தொடவே மாட்டோ அது
ஆ ஹா நா சாப்டுவ எங்க வீட்லதா புடிக்காது அது தேங்கா சட்னி அரைச்சா எப்டி நார்மலாவு சாப்டுவ தேங்கா சட்னி அரைச்சா எப்டி செஞ்சாலு நா சாட்ருவ இவுங்ளுக்குதா எறங்காது
ம் எங்க வீட்லயு அப்டிதா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க
புரில ஆ
எங்க வீட்லயு அந்த முருங்கை கீர உப்மா தா லைக் பண்ணும்ங்க
சோ சோ சர் நெக்ஸ்ட் கால் பண்ற நெக்ஸ் ட் கால் பண்ற இருங்க